ஒரே நிமிஷோ ஒரே நிமிஷோ ப்ரோ தண்ணி குடிச்சிக்குற ஆ சொல்ட்றா
இப்போ வந்து இப்போ ஒரு கேம்ஸ் சொல்ற அதனால பாத்துக்கோ அதாவது ஒரு த்ரீ இன் டூ செவன் கிராஸ் கிரிட்டு சரியா த்ரீ கிராஸ் செவன் கிரிட்டு நீ வந்து ஒன் கமா ஒன்ல நி க்கிற
ச்சேரி
நீ ஒன்னு த்ரீ மாசனுக்கு போகணு புரி நா என்ன சொன் நீ ஒன்கமா வல நீ க்கிற நீ த்ரீ கமாசவனுக்கு போகணு ஆனா நீ போக டைரெக்ஷன் வந் து ஒன்னு ரைட்டா இருக்கு ஒன்னு டவுனா இருக்கு த்ரீ க செவன் த த்ரீ ரோஸ் செவன் காலம்ஸ் நீ ஒன் கமா ஒன் நிக்கிற நீ த்ரீ க கமா செவன்க்கு போனு நீ போக்கூடிய டேரெக்ஷன்ஸ் வந்து ஒன்னு ரைட்டு போக இல்ல டவுன் போக செரியா
உம்
அப்பற வந்து நீ வந்து லெஃப்ட்ல போ மாட்ட அப்ப பெட் சொல்ல‌மாட்ட
ஓகே உம்
ஆஹ் ஒரே நிம்ஷோ அப்டி போயிட்டு
அதான்டா ரைட்டு டவுனு ரைட்டு டவுனு அஹ் டவுனு ரைட்டு டவுனு ரைட்டுன் போனு அஹ
ஆமாம்மா
ஆஹ் ரைட் ரைட்டு டவுனு ரைட்டு டவுனுன்
நீ ரைட் ட்டு டவுனு போனினா உனக்கு ப்ளஸ் பா ப்ளஸ் அஹ் ஒன் பாய்ண்ட்டு இல்ல பத்து பாய்ண்ட்டு வச்சுக்குவோ ப்ளஸ் டென் பாய்ண்ட்ஸு நீ வந்து மறுபடியு நீனு அப்பு போய் லெஃப்ட்டு போனினா உனக்கு மைனஸ் டென் பாய்ண்ட்டு
ஆஹ்
செரியா இப்ப வந்து ஆஹ் நீ வந்து ஒன் கமா ஒன்லருந்து த்ரீ கமா செவனுக்கு எ ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எதுன் கண்டுபுடிக்கிற
உம்
என்ன நீயி அந்த சொன்னல்ல ப்ளஸ் ஒன்னு ப்ளஸ் டூ ஆஹ் ப்ளஸ்சு டென்னு மைனஸ் டென்னுன்ட்டு ஹலோ நீ அதுல வந்து எந்த அதும் சம் பண்ணினா நீ எந்த வேல்யூ கம்மியாகுதோ அதா ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ்சு புரியுதா
ஓ ஓகே
ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒன் கமா ஒன்லருந்து டூ கமா இல்லல்ல ஒன்கமா ஒன்ல இருந்து ஒன்கமா டூ போற ஒன்கமா டூலருந்து இப்ப டூ கமா டூ கமா டூ வர டூ கமா டூலருந்து த்ரீ கமா டூ வர டேரக்டா இப்ப த்ரீ கமா டூலருந்து ஆஹ் ச த்ரீ கமா சவன் போய்ற அப்ப வந்து டென் ப்ளஸ் டென் ப்ளஸ் டென் ப்ளஸ் டென் ஃபாட்டி பாய்ண்ட்ஸு
உம்
அஹ் எக்ஸாம்பிள் இன்னொரு வழி எப்புடி போவ ஒன் கமா ஒன்க்கு டேரக்ட்டா ஆக்சுவல் நீங்க ஒவ்வொரு தட தா இந்த இந்த கண்டிஷன் படி நீங்க ஒவ்வொரு தட தா போனு நா தவ்வா சொல்லிட்டே இப்போ அத மறுப்டியு நா சொல்றே கவனிச்சுக்கோ ஒன்னு ஒன்கமா ஒன்ல இருந்து நீ டூக்கமா ஒன் வர
செரி ஒன் கமா ஒன்ல இருந்து டூ கமா ஒண்ணு ஆஹ
த்து பாயிண்டு அப்புறம் வந்து டூக்கமா ஒன்லந்து த்ரீகமா ஒன் வர த்ரீகமா ஒன்க்கு வர பிளஸ் டுவென்டி வர இப்ப டுவென்டி பாய்ண்ட்ஸ் சரியா இப்ப டைரக்ட்டா த்ரீகமா ஒன் ந்தனு டைரெக்ட்டா த்ரீகமா செவனுக்கு போற
ம்ஹ்
சிரோ த்ரீகமா டூ தேர்ட்டி பார்ட் டி பிப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எவ்ளோ வருது
இது த்ரீகமா ஒன்னலந்து த்ரீகமா ஒன்னுல இருந்து த்ரீகமா
செவன்
செவன் அப்ப பாத்தீன்னா செவனு பஸ்ட் ஆல்ரெடி நம்மள்ட்ட டுவெண்ட்டி இருக்கு டுவெண்ட்டி பிளஸ் ஒரு இப்டி பாத்தா ஆஹ் சிக்ஸ்டி எயிட்டி எயிட்டி நைன்டி வருண்டா
செரி அந்த அந்த ரேஞ்ச்ல வரும் சப்போஸ் நீ வந்து ஒன்கமா ஒன்ல இருந்து ஒன்கமா த்ரீ போயிட்டு அவர் மறுபடியும் ஒன்கமா த்ரீல இருந்து த்ரீகமா த்ரீ வந்துட்டு அதுல இருந்து போனா பாயிண்ட்ஸ் கொஞ்சோ மாறும்
ம மைனஸ் ஆகும் லெஃப்ட் வர்றதுனால மைனஸ் ஆகும்
யா பா சோ வந்து எந்த பாயிண்ட் வந்து கம்மியா இருக் உனக்குசார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கோ மைனஸ்ல வந்தா ஃபெய்லியர் போவே இல்ல என் டார்கெட்டுக்கு நீ போகவே இல்லை அவ்வளோதான் இப்ப வந்து கேமிங்ல யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோ ஆடுவோல்ல
ஆமா
அது கம்யூட்டர் ஆடுதுல ல கம்யூட்டர் இதான் வொர்க் பண்ணும்
ஓ ஓகே ஓகே அப்ப ரீயன்போர்ஸ் பண்ணலைனா பாசிபிலிட்டி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இப்ப வந்து லாஸா கெயினா அதெல்லாம் கால்குலேட் பண்ணி லாஸ வந்து ஒருத்துட்டு கெயின் பாக்க மட்டு போகுங்கற
ஆமா ஆமா
ஓகே ஓகே
ஃபார் எக்ஸாம்பிள் செல்ப் டிரைவிங் கார் கூட போட்டுக்கலா
உம் ஆமா
என்ன ப்ப ஒன்னு ஒன்னு ஆசலடேட் கொடுக்கு இல்ல பிரேக் பண்ணு இவ என்ன ரிவார்டு வந்து சேஃபா போகு
ஆமா உம் உம் போ முடிஞ்சு
ஆமா
ம் அப்டினா ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருந்தீங்கனா எல்லாத்தையு கால்குலேட் பண்ணி உனக் ஃபைனலா வராத ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் பழனி
உம் டிஃபா ஃபா சிம்பிளா சொன்னணுனா நீ கொடு க்கற ஆஹ்
அது பெயர் எல்லா இல்ல குடுக்குற ரிவார்டு பொறுத்து நீ குடுக்குற ரிவார்ட பொறுத்து மாறும் மாறுபடு
ஓகே ஓகே ம் ம்
ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் அ டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் ஆஹ் ஏஜெண்ட் லேர்ன்ஸ் ஆப்டிமலாக்ஷன் பை இன்டிக்ரேட்டிங் அண்ட் இன்டராக்டிங் வித் என்வைரன்மெண்ட் மொத்தமா ரிவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் அண்ட் பெனால்டி பொறுத்து தா காவு
உம்
இதோட முக்கியமா முக்கியத்துவ வந்து நம்ம ரிவார்ட வந்து ஆஹ் மேக்சிமைஸ் பண்ணு பெனால்ட்டி மினிமைஸ் பண்ணு
ஓகே
அவ்லதா
அப்ப வந்து உனக்கு ப்ராஃபிட் வராத மட்டும்தா பாக்கு லாஸ் வந்து இது எத்துக்காது ப்ராஃபிட் வர பக்க மட்டுந்தா மூவ் ஆகு அது எவ்வளோ பெரிய ப்ராசஸா இருந்தாலுமே
ஆமமா
கரக்ட்ட
ஆமாண்டா
ம் ஓகே ரைட் புரிஞ்சு
லாஜிஸ்டிக் ரெகுலேஷன எனக்கு சத்தியமா தெரியாது ஒருவாட்டி பாத்துக்குற அத வச்சுதா சொல்லுவோ லாஜிஸ்டிக் ரெகரஷன் என்பது எப்டி சொல்றதுனா ஆ அத ஒரு சூப்பர்வைஸ் லேர்னிங்கு அல்கோரிதம்லதா வரோ
உம்
பாத்தோனா கிளாசிபிகேஷனுக்கு
ஓகே
ஆ அதுல ஒரு அதுல ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோவ சிக்மாய்டு ஃபங்க்ஷன்
உம்
சிக்மாய்டு ஃபங்க்ஷன் வந்து
தெதுக்கு யூஸ் பண்ற அந்த சிக்மாயடு ஃபங்க்ஷனு
ஆ ஒரே நிம்ஷோ உம் ஆ அதெல்லா தெர்லடா அது வ து கொஞ்சோ பயங்கரமா போட்டிருக்கு சொல்ல தெர்ல
லைட்டு உடு
அய்யய்யோ என்னடா பா பயமா இருக்குடா படிக்க படிக்க இதலா இப்புறா படிக்க போறனே தெர்ல
உம் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் ஹாஃப் டே ஆ டுவென்டி ஃபோர் ஹார்சும் கூட இல்லடா டுவல்வ் ஹார்ஸ் தான்டா டுவல்லா இல்லல்ல எயிட்டீன் ஹார்ஸ் இருக்குடா எயிட்டீன் ஹார்ஸ் இரு கரெக்டா எயிட்டீன் டூ நைன்டீன் ஹார்ஸ் உம் உம் நா ரெண்டு நாள் தூங்க போறதில்ல டூ டேஸ் விடி விடிய இதா
அய்யய்யோ பயமா இருக்கு பயம இருக்கோ செரி இப்ப வந்து எது பாக்கலா
ஒரே நிமிஷம் லயின்ல இரு இப்ப வந்து யூடியூப் ரெகம்டேஷன்ஸ்லா வருதுல அது என்ன அல்கோரிதம்னு கேட்டுருக்காங்க அது என்னென்னு சொல்றே ஆம் இப்போ வந்து யூடியூபோட ஃபர்ஸ்ட் ஷேர வந்து என்ன பண்ணுன்னா டேட்டா கலெக்ட் பண்ணு நீ என்ன மார் சர்ச் பண்ணிருக்க நீ என்ன மாரி வாட்ச் பண்ணிருக்க நீ எது லைக் பண்ணிருக்க டிஸ்லைக் பண்ணிருக்க எந்த வீடியோல அதிகம ஸ்பெண் பண்ணிருக்க இதெல்லா சப்ஸ்கிரைப் பண்ணீர்கனு கேக்கூ ஆ பாக்கூ அதாவது நீங்க என்ன பாக்குறீங்க எவ்ளோ நேரோ பாக்குறீங்க எல்லா டிராக் பண்ணு ஓகேயா ஸ்டெப் டூ வந்து ஆ எப்டி சொல்றது ஸ்டெப் டூல என்ன சொல்லுவோ நீ ஓ சப்போஸ் நீ வந்து ஒருவேள டெக் வீடியோஸ் அதிகமா பாத்தீயனா டெக் வீடியோஸ் வரோ மூவி அதாவது மூவி கிளிப்ஸ் பாத்தீயனா மூவி கிளிப்ஸ்சா வரோ அதாவது கொலாபரேட்டிவ் ஃபில்ட்ரிங் டொமைன்ல இருந்து கம்ப்ளீட்டா ஃபில்லப் பண்ணுது
அதாது எ ஃபீட் த வெச்சு வரதுதா அந்த இதா
அப்பறோ ரேங்க் அதுல ஒரு ரேங்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுன்னா ஆஹ் என்னது நீ வந்து ஒரே நிம்சம்பா ஆஹ் ரேங்கிங் சிஸ்டம்ல வந்து நீ எந்த வீடியோ கிளிக் பண்ணி ஃபுல்லா பாத்துருக்க எந்த வீடியோ யூஸ் பண்ணி கமியாப் நீ க்ளிப் நீயே கிளிக் பண்ணி எந்த வீடியோ கம்மியா பாத்துருக்க ந ஃபுல்லா பாத்துருக்கனு ரேங்க் பண்ணனு
ஓகே
வீடியோஸுந்து அது ரேங்க் பண்ணு ஃபார் எக்ஸாம்புல் நீ வந்து எஜிகேஷன் வீடியோ ஃபுல்லா பாத்துருக்க பாட்டு ஃபுல்லா பாத்துருக்க பட் ஏதோ ஒரு காமெடி வீடியோ பத்து ஸ்டாட்டிங்லே உட்டு வந்ட்டனா ரேங்க் பண்ணு எஜிகேஷன் வீடியோ சாங்க்ஸு அப்புறொ இதுன்ட்டு செரி நெக்ஸ்ட்ல கண்டின்யூ பண்றே ஓகே பாய்
பாய் பாய்